ஹலோ தோழி தோழி ஹலோ தோழி கேக்குதுங்ளா எஸ் ஹலோ தோழி ஹலோ
ம்
ஹலோ
ஹலோ
தோழி
ஹலோ ஹலோ
எனக்கு கேக்குது தோழி நீங்க பேசுறது
ஹலோ கேக்குதா தோழி இப்ப கேக்குதா தோழி
இப்பதா தோழி கிளியரா கேக்குது
ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க தோழி நீங்க
நா இப்பதா தோழி எல்லா வேலையு முடிச்ட்டு செரின் சொல்லிட்டு உக்காந்த தோழி காஃபி குடிச்சுட்டு நீங்க தோழி
அப்படிங்களா ஆ ஆ நானு இப்பதா தோழி வேலல்லா முடிச்ச தோழி
நீங்க காஃபி குடிச்ட்டீங்ளா தோழி
ஆ காஃபி குடிச்சுட்டேந் தோழி நீங்கப்பா இப்போ இப்போ டீ யெல்லா கெடுதல்ஸ் சொல்றாங்களே தோழி அப்டியா டீ காஃபிலா கெடுதல் சொல்றாங்க
ஆமா தோழி இப்ப இருக்க
ஆ ம் ம்
அந்த அளவுக்கு இதுவா இல்ல இப்ப எல்லா எல்லா வந்து சொல்ல முடியில தோழி அந்த அளவுக்கு நல்லாதா இல்ல அப்டின் சொல்றாங்க
ஆ ஆ ஆமா தோழி காஃபி டீ எல்லா ஒடம்புக் அ ஆ அப்டின்றாங்க அப்போ நம்புளுக்கு எப்டி தோழி கேல்சியம்லா கெடைக்கூ
ஆ ஆமா தோழி ஆனா மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்டின் சொல்றாங்க அ ஆன பாலு வேண்டா அப்டின்றாங்க ஒய்ட் சுகரு வேண்டான்றாங்க
ஆ நா இப்ப யூஸ் பண்ணதுல்ல தோழி ஒயிட் சுகர் அ நானு நானு ஏன்னா நம்ப்ளுக்கு அது வந்து ஒடம்பு வந்து வெயிட் போடுது
அப்டியா தோழி
வெயிட் போடுது தோழி
ம் டிஃப்ரன்ஸ் தெரியுதுங்ளா உங்களுக் கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணா வெயிட் போடு ம்
ஆ தெரியு தோழி எங்ளுக்கு ஏன்னா வெயி இப்ப ஒண்ணு நம்ப அந்த ஒயிட் சுகர் சாப் ட்டோன்னா ஒரு மாரி வெயிட் போட் போட்ற மாரி இருக்கு இதே இது மாரி யூஸ் பண்ண சொல்ல
ம்
ட்டல்லா போல்ல தோழி அப்டியே நார்மலா இருந்த மாதிரிதா இருக்கு மூனு வருஷமா நானு
ஓ நல்லது தோழி நானு ஒயிட் சுகர ஆஃப் பண்ணிட்டோ
ஆ அப்டியா தோழி இல்ல தோழி அது எல்லா சொல்றாங்க நிறுத் ந்தனால ஒடம்பு நல்லா இருக்கிற மாரிதா இருக்கு வேற நீங்க எதனா ஹெல்த்தி டிப் ஸ் எதனா சொல்லுங்ளே தோழி எப்டி ஹெல்த்தியா இருக்கலா
அதாந் தோழி நானு இந்த பாலுக்கு பதிலே கூட மா காலைல குடிக்கிறது இல்ல தோழி ஈவினிங்ல கொஞ்சோ ஒரு மாதிரி தலவலிக் கோ அப்டின்றதுக்காக காஃபி ஒரு வேலயு காலைல
ஆ
பேசலான் நீ
ஆ ஆ சொல்லுங்க தோழி
காலைலலா அந்த இஞ்சி இந்த மாதிரி எதாச்சு
ஆ
முது பேச்ணு
ஆ